கேக்குதா
கேக்குது சொல்லு என்ன பண்றுக்க
சும்மாதா அப்டியே படுத்துட்ருக்கே
நீங்க எங்க போனிங்க
இன்னிக்கு எங்க போறத்னே தெர்ல ஏ அப்றோ இவளே
இவளே
அடி யோ என்னமோ சொல்ல வந்தே
வந்தாச்சி
சோ எனக்கு இப்டித்தா நா எதோ பேசவரமோ நடுல எதொன்னு மறந்து சே என்னமோ சொல்ல வந்தனே
சொல்லு சொல்லு இவளே
இவளேனு எதுக் சொன்ன
நீ சொல்றி என்னடி
ஏ எனமோ சொல்ல வந்த இன்னைக்கு எதோ ஆச்சா இல்ல எது சொல்ல வந்த
ம் சொல் இன்னைக்கு நா இன்னைக்கு எங்க போனன்னு கேட்டப்பதா நீ சொல்ல வந்த அப்
அ இன்னைக்கு என்ன சொல்ல இன்னைக்கு என்ன தெரிமா எங்க போறதுன்னே தெர்ல சரியா அப்போ எங்க அப் அப்பா வந்துட்டு என்ன பண்ணாரு அப்டின்னா ஆ
மாலுக்கு போனீங்களா
ஆமா எங்க போறனே தெரில அப்ப சரி கொஞ்ச தூர போலா சொல்லி போனோ போயிட்டு போயிட்டு என்னாச்சு போயிட்டு என்னாச்சு வண்டி நிப்பாட்னோ நிப்பாட்டிட் போனோ போயிட்டு கையில காசு இருந்துச்சு அவகிட்டயு இருந்துச்சு எங்கிட்டயு இருந்துச்சு போனோ மேலப் போனோ ஆ ஆ மேல போல மேல போல கீழ வந்து சும்மா துணியெல்லா பாக்கணுனு சொன்னா அவ
அ
ஆ பர்த்டேக்கு பாக்குற சும்மா பாக்குறக்கே உள்ள போய் ஒண்ணொன்னா ஒரு ஒரு துணியா ச் பர்த்டேக்கு இந்த மாலா எடுக்கணு எடுக்கணும்ட்டு சொல்லிட்டு இருந்தா சும்மா உள்ள போய் அல்லா ஒரு ஒரு இது பாக்கும் மா ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி
டி
ஏ நா தா ஓட்ன அதுக்கு முன்னாடி
யா இந்த பாலத்துலயா
போயிரு பெசாம இங்கருந்து
ரவுண்டு பலத்துல
அ இங்க இரு என்ன தெரியுமா பண்ண எ எங்க வீட்ல இருந்து போயி ஒரு ஒரு கார்டன் மாரி ஒரு எடம் வரும் ஒரு ஏரியா பேரு கார்டன் அப்டின்ட்டு அந்த கார்டன் குள்ள போயி அது மேல ஏறி ஒரு பேக் கரிலா இருக்கு அது மேல ஏறி போயி பாலத் துக் மேல ஏறி பாலத்த தாண்டி பாக்கரி மேல ஏறல பாக் பாக்கரிங்கிற பாரு ம் மேல மேல ங்கரு பால மேல ஸ்ட்ரைட்டா போனா லெஃப்ட் ஒண்ணு போகு ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு போகுமா நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா போனே நானு ஸ்ட்ரயிட்டா போயி கீழ எறங்கனே சரியா கீழ எறங்கனா என்ன வரு ஒரு ரவுண்டானா வரு அதுல வந்து அப்படி இப்படி நெறைய நெறைய கட்டல்லா போகு என்ன பண்ண போய் ரவுண்டானா சுத்தி ஸ்ட்ரைட்டா போனே ரவுண்ட்ல சுத் தி ஸ்ட்ரைட்டா போனோ சரியா போயிட்டு அப்பற அவ சொன்னா இங்க எங்க போறது போன எடத்துக்கே போகவா சேரினு சொல்லி நா என்ன பண்ண யூடன் எடுத்த யூட்டர்ன் எடுத்து திருப்பியு இந்த பாலத்துக்கு மேலே ஏறி அந்த பாலத்துக்கு போயி அந்த பாலத் ல இர்ந்து ரைட்டா எங்குத் தெரியுமா ஒரு மந்தி ஒரு மந்தி கட இருக்கு ஃபேமஸ் மந்தி கட அங்க போய் வண்டி நிப்பாட்னே நிப்பாட்னே அது முட்டு நா தா ஓட்டனே கேட்டுக்கோ
மந்தி இந்த பக்கமா ஆச்சே
அ அதா அங்கிருந்து இங்க போனேங்குறே போயி எனக்கு வந்த் என்னாச்சு அப்டீன்னா நா வந்து ஃபர்தா என்ன பண்ட்டே முன்னாடி வந்து பின் குத்த மறந்துட்டே நல்லா ஷாலெலா பின்னாடி போயி ஃபர்தர்
ஹ
அவனா சொன்னா செரி நீ ஓட்டே அப்டீன்னு அவ ஓட்னா அவ ஓட்டிட்டுதா அன்னிக்கு போனா இன்னிக்கு வந்துட்டு அவதா ஓட்னா என்ன நா பேசறது எனக்கே கேக்குது
அ எனக்கோ ஸ்பீக்கர்ல டப்புன்னு ஆச்சு சொல்லு
அ இன்னிக்கு வந்து அவதா ஓட்னா போய்ட்டு கீழ துணிப் பாத்துட்டு அப்ப எதா சாப்புட்லா அப்டி சொல்லிட்டு மேல போயி ஒரு கடைல வாங்கனோ என்னத்துக்கு வாங்கனோனு தெர்ல அநியாயத்துக்கு வாங்கனோ பின்ன வந்துட்டு வேற ஒரு கடல போய் வாங்கோ என்னாச்சு எங்க வீட்ல எங்க அம்மா ஆறு மணிக்கு வர சொல்ச்சு செரியா அவுங்க வீட்ல அவுங்க அம்மா ஏழு மணிக்கு வர சொல்ச்சு நாங்க இங்கிருந்து கெளம்பினது மணி அஞ்சு நாங்க எட்டு மணிக்கு வந்தோ வந்து ஒரு ஒரு பிளான்லா போட்டு அப்டி போய் பண்லா
ட அ டெய்லி விடு வுட்றாங்கள உங்க அம்மா வந்து நீங்க எங்கே போறீங்க என்னான்னு சொல்றாங்க
இதுக்குள்ள எங்கயாச்சி
இதுக்குள்ள எங்கேயாச்சி டெய்லி போன்னு சொல்லி விடுவாங்களா நா சொல்ட்டா உங்க அம்மா வந் தே உங்க அம்மாவ வந்தே போய் நாத்னா கூட போய் கொஞ்சோ க்ளோஸாயிட்
க்ளோஸு ஆ ஒரே சந்தோஷோ எங்க அப்பாக்குலா ஏ போனீங்களா இன்னிக்கு எங்கலா போனீங்க அப்டீன்பாரு அப்ப நா இங்கெல்லா விளையாடினோப்போ இங்களா போனியா ஆனப்ப ஆமா அப்டீன்னே
ஃபஸ்ட்டு புள்ளையே அந்த புள்ள கூட தாட்டி விடுவாங்க இனி அடுத்து பையன
அ என்ன தெ ஆ ஞாபகோ வந்துருச்சு என்ன தெரியுமா நாளைக்கி வந்து ஆ என் ஃப்ரெண்ட்டு இருக்கால போனமுல அவளோட அவுங்க இருக்காங்கல்ல அவுங்களோட அவுங்க வந்துட்டு எ நாளிக்கு வந்து வெளியே வா ஏ கூட வா எப்பவுமே உன் ஃப்ரெண்டு கூட அவுங்குளுக்கு வந்து பொசசிவ் ஆயிடுச்சு தெனமு ஃப்ரெண்டு கூட வெளியே போற என் கூட வரமாட்டிற ஆ அன்னிக்கு வந்தாங்க செரியா
இவ்ளோ நாள் இப்டி வந்துட்டோ அவ வந்து எ என்னது இவ்ளோ நாள் இப்டி வந் வந்துட்டு அவ வந்து சொல்ல வந்தத மறந்துட்ட அ இவ்ளோ நாள் இப்டி உங்கோட இத்தன் நாள் இத்தன் நாள் வந்துட்டோ அவ வந் இப்டி வந்து அத மிஸ் யூஸ் பண்ணணோ அப்டீனு அவ நெனச்சக்குல தானே
என்ன நெனச்சுக்குல
இவ்ளோ நாள் உங் கூட வந்தேல இவ்ளோ நாள் வந்துட் ட்டோ அவ வந்து ஆள் கூட போனோ அப்டீன்னு மிஸ்யூஸ் பண்ணனோனு அவ நெனச்சுக்குல தானே
இல்ல இல்ல என்ன தெரியுமா ஆச்சு அ ஆனா அ அவ்ளே நா சொன்னே அன்னைக்கு எங்க தெரிமா அன்னைக்கு எங்கயோ போயிட்டுருந்தோ அப்ப அப்படி அவங்க கால் பண்ணுவாங்க நாங்க போகுபோதல்லா கரெக்டா கால் பண்ணுவாங்க கரெக்டா நாங்க ஒரு எடத்துக்கு போவோ கரெக்டா அங்க வச்சு கால் பண்ணுவாங்க வண்டி நிப்பாடி பேசுவா அப்போ வந்து சொல்லுவா எங்க போற அப்ப நா இப்டி போற நா கேப்ப திட்டுவாங்களானா தெனமு போற அய்ய அதெல்லா எதுவு சொல்ல மாட்ட தெனமு போதா சொல்லுவா ஜாலியா போயிட்டு வா அப்டி சொல்லுவாங்க அவங்க பாத்தா ஒரு ஒரு எடத்துல இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நீ இங்க வா அப்படின்னு இந்த புள்ளைய கூப்பிடுவாங்க அப்ப வந்துட்டு நா என்னால அங்கலா வர முடியாது அப்டிங்கு அன்னைக்கி ஒரு எடத்து
ஆனா இதே நானா இருந்திருந்த அப்டின்னா கண்டிப்பா நா வந்து பாக்க போயிடுவே எனக்கு வண்டி கெடைச்சாலே ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் வீட்டு பக்கம் தா போனனே
அ ஏ இது வந்து இவங்க வீடு பக்கத்துல தாண்டி வீடு ஏண்டி ம்
அ வீட்லருந்து வெளியே வந்தா வீ
வீடு ஆமா அன்னைக் கு இங்க ஒரு மால் இருக்கு அந்த மால் வந்துட்டு வேற ஒரு ஊர்லயு இருக்கு தெரிஞ்சுதா உங்க ஊர்லயு இருக்கு அங்க போயிருந்தோமா அங்க போனப்ப அவங்க கால் பண்ணி நானு அங்கதா இருக்க அப்படின் னாங்க அப்ப அப்டியா சொன்னப்ப அவங்க வந்த இருந்தாங்க நாங்க அங்க நிக்கிறோ அவங்க வராங்க ரெண்டு பேரு நின்னு பேசிட்டு இருந்தாங்க அப்படி ஒரமா நின்ட்டு இருந்த அவங்க எடைல ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்தாங்க சின்ன வாக் போயிட்டு வந்தாங்க அதுக்கப்பறமா என்ன ஆச்சு அப்படின்னா எதோ சண்டே உங்க எதோன்னு அப்போ நேத்து நேத்து வந்துட்டு உங்க வீட்டு இந்த சைடு நீ கூட சொன்னயில இங்கதா வண்டி நிப்பாட்டுவே அப்டின்னு அங்க வந்து ட்டு அங்க வந்து ரெண்டு பேரு பேசிட்டு கொஞ்சி கொலாவிட்டு இருந்தாங்க
ஓ அப்பி பாக்குறாங்கள நானு பாக்கறதே இல்லையோ மிஸ்யூஸே பண்லையோனு நெனைச்சிட்டு தா
அ அ வந்தா அ அந்தண்ணா கோவமா இருந்தாங்க அப்போ அப்டி இப்டி பேசிட்டு அவங்க நான்தா வண்டி ஓட்றனா அவங்க அ உங்க வீடு எங்க அப் டினாங்ளா அப்ப இந்த புள்ள சொல்லிச்சு இங்கதா இருக்கு நா சொன்ன எங்க வீட்டுக்கு முன்னாடி தா அப்டின்ன ஓ அப்டியா சேரி பாத்து போங்க அப்டின் இல்ல அப்டினு நேரா கொண்டு போய் அந்த குழிகுள்ள தள்ளிவிட போறே தூக்கிகோங்க அப்டின்ன அய்யோ இல்லைங்க பாத்து பாத்து போங்க பாத்துப்போ அப்டி சொன்னாங்க அப்டின் சொல்ட்டு அப்படி வந்தோ ந அ நாளைக்கு என்ன தெரியுமா அவங்க வந்து கூப்ட்டாங்க நீ வா நாளைக்குன்னு அப்ப இவ என்ன சொல்றா அப் டினா நான் வேர சொல்லிட்ட வரேன்னு போலன்னா ச ண்டையாகு அப்டினா நா சொன்ன அ ப்போ அவ சொன்னா எப்டி போறது அவங்க கூட போறனா நா வீட்ல இருந்த விடமா என்னன்னு சொல்ட்டு போறது அப்டின்னா நா சொன்ன வேனா நீய நானு போலா போலானா கெளம்பலா கெளம்பிட்டு நம்ம அன்னைக்கு வண்டி பண்ணோல வண்டி ஓ வண்டி அங்க போய் நா நா அங்க போய் நிப்பாட்னா அவங்கள வர சொல்லு நீ அவங்க கூட போய் க்கோ நா எ ஃப்ரெண்டு கூட நாங்க போறோ அப்டினே அப்போ அ சேரி அவகிட்ட சொல்லுலயே அப்டின்னா அ சேரி சொல்றே அதுலா ஒன்னில வருவா அப்டின்னே அப்போ அப்ப சேரி அ பாக்கலா என்னன்னு அப்டின்னா
சேரி அப்டியா போற மாரி நாளைக்கு ஃப்ரைடேயா போடி அந்த பக்க
ஏ நாளைக்கு ஃப்ரைடே தான்
டி நாளைக்கு கி விடு ஆம டி என்ன நாளைக்கு ஃரைடே டி என்னடி அதுகுள்ளேயு ஒரு வாரோ போயிருச்சா ஆமா இது வெள்ளிக்கெழமே அப்ப என்னா நா அவெவப் அப்பிடி போற மாரி இருந்தா வேணா நீ வா வேணா போலா ஏ பிளான் பண்ண வேனா
அதா நா வந்து சொல்ற கன்ஃபார்ம்மு இது இல்ல அ வந்துட்டு ம்ச் அவங் ரொம்ப அடமன்ட்டா இருந்தாங்க அப்பிடின்னா போலாம் ப்பிடின்னா போவேன்னா
ம் வா ஏ இ இ நீங்க சொல்லு
எ நா சொன்னே சேரி நீ போறமாரிந்தா போ நா இப்பிடி எ ஃப்ரெண்டு கூட நா இருக்கே ஒன்னு பிரச்சன இல்ல அப்பிடின்னே
நீப் போற மாரி இருந்தா இங்க காபோ சொல்றி காஸ் உம்மையா இருக்குடி இப்போ
எங்க
இங்க பக்கத்துல நம்ம பக்கத்து ஊரு கவா
ஓ
செம்மையா இருக்குடி ஆனா நேயிட்டு ஆயிரு சாய்ந்திரோ ஏ சாய்ந்தரோ போ முடியாது டி ஒண்ணுமே கேக்குதில்ல நா கட் பண்ணுட்டு கூப்புட்றே டி ஒண்ணுமே கேக்குதுல்ல டி கட் பண்ணுட்டு கூப்புட்றே